ஆ
டே ஒரு பைய ஃபோன் பண்டான்டா திரும்ப இதுல இருந்து அதுனால கட் ஆயிருச்சுடா
டேய்
ஹலோ
பேசினே இருக்கும் போது கால் கட் பண் டைம் வேஸ்ட் பண்ணாதடா டேய்
டேய் நா எங்கடா போய் கட் பண்ணே ஒரு பைய அதுக்குள்ள பண்ணிட்டான்டா
அது யாரு மிஸ்டேக் உங்க மிஸ்டேக் தான
டேய் நா ஒரு ஆப்ப சொல்லுவ பாத்தியா ஆ அந்த ஆப்புல அவன திரும்ப ஃபோன அச்டான்டா ஒரே ஆப்ல ஃபோன அச்டான்டா கட்டாய போசுற அந்த ஆப்புள் இருந்தே நா என்ன பண்றது சரி நா அச்சு ஃபோன் பண்ணா ச கட் பண்ணாண் ஒண்ணா ஆகாது பதா கட் பண்ணா ரெண்டுமே சேந்து கட்டாயிருக்கு டா
சரி டா
ம் நா ஒன்னு பஸ் கூட வர்லெயேடா
ஏய் கவுர்மெட்ல பீஸா பர்கர்ல்லா வந்துருக்குடா
பீசா பர்கரா
ஆ
அது எங்கது
நாம நாம சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் சா சாப் நா அன்னிக் வாங்கனனே இங்க
அது பக்கத்துல்லையா
ஆ அதுக்கு முன்னாட்றா அந்த ஐஸ்கிரீம் கடக் முன்னாடுயே புதுசா போட்டுக்குறாடா
அ பர்கரு
தெரில ஒரு நாள் நா போய் ட்ரை பண்றேடா பீஸ்ஸா சாப்புட்ணு பர்கர்லா சாப்புட்டே பீஸாதா சாப்டதுல்ல
நல்லா இருந்ச்சா பர்கரு
ம்
ஆ
ஆ
உய்
பர்கர் ஒரே தடவ சாப்டுறே பீஸா சின்ன வயசுல இப்டி அப்பா ஆ அஞ் ஆறாவது படிக்கும்போச் சாப்ட்டனா எங்க ஊர்ல கட வெச்சு பஸ் டைம் வந்ச்சு நா ஆறாது படிக்கும் போது வந்ச்சு ஒரே ஒரு வரிதா சாப்ட்டே எக் பீஸா
என்னத
எக் பீஸா
ஏக் பீஸா
எக்கு எக்கு
ஓ எக்கு
ம்
இரு பாய் வெற எதோ செஞ்சிருக்காரு என்னா செய்றாாருன் தெரிலயே
எது அதா பிரிஜ்ஜிக்கு யான்ற
அதா ப்ரிஜ்ஜுகிலதா இன்னா தரேன்டு இருந்த அந்த பாயா
பிரியாணி வாசினியா இல்ல சிக்கன் ரைஸு வாசினியா இந்தடவ
தெர்ல அடுப்புல எதா தவா பாத்திக்குது ஒரு அடுப்புல எதா குண்டா வச்சுக்கிறாரு
எப்படா பஸ்ஸு உனக்கு பிரிட்ஜு கேவா
ஆஹ்
அது எதுல தவக்கட்லா போ அது எதுல தவ கட்லா போடுவாங்க அப்பா அம்ப ரூவாய்க்கு எண்ணி கரெக்டா ஒரு எட்டு பீஸ் தான்டா போட்டாங்க
என்னது
பாவகரி
அப்பா
வெரல வெச்சு என்றன்டா எட்டு பீஸ்றா ஆ ய வெரல் வெச்சு என்ற ஏ எட்டு கேட்டா அந்த அக்கா சொன்னாங்க ஆமா அது மினிமம் நூறுவாய்குதா போடுவாங்க சின்ன பச தொட்டுக்க உங்களுக் நூறுபானாலு பரவால்ல அம்ப ரூவா கூட குடுங்கன்ட்டாங்க
அதுக்கு ஒண்ணொ ஒரு அம்ப ரூவா குத்து கறி ஏத்துருக்கலாமடா
அவங்க போட்டது நூறு ரூபாய்க்கு எடியா நாங்க சின்ன பசனால ஆனா எங் கிட்டக்கா அம்பது ரூபாதா இருக்குனு அம்பது ரூாபாலா வராதுப்பா இது மினிமம் எண்பது ரூபா எண்ப ரூனா குடுக்கமாட்ராங்ளா ஓனரக்கானா சேரி சின்ன பசங்க கேக்குறாங்க போட்டுக்குடு அம்பது ரூபா வாங்கிக்கிணு நீ போட்டு விடுன்னாங்க
உம்
ஆனா கணக்கு பொடி என்பரூவாடா ஆனா என்பரூவாய்க் கூட எட்டு பீசுடா அப்ப ஒரு பீஸ் பத்து ரூவாடா குட்டி குட்டிதுடா உள்ளங்க இப்டி மூடுனா எப்டிருக்கு அவ்ளோ தான்டாருக்கு
தம்தோண்டு
உம்
எதுக்கு அது சாப்ட்ட மாரி ஒன்னு அம்பதுரூவா தண்டமா அதுக்கு நீ பேக்கெட்ல வந்து ஒரு ரெண்டு பப்ஸ் ப்ஸ் வாங்கி சாப்டினா கூட வயிரடஞ்சுடு சிக்கன் பப்ஸா வாங்கிட்டா கூட சிக்கன் பாக்ஸ்ல இருந்துக்கு
ஆமாடா அதுலயே நாலு பீசு இருக்குடா ச்சே இன்னொரு தடவ அந்த கட்லயே வாங்க கூடாதுனு நனச்ட்டே
உம் மாறுபதுனே மேல் நினைக்கிரேன்டா எனக் தெரிஞ்சி
கவர்பன்ல நிறைய கடைங்க வந்துச்சுப்பா மார்பள்ள இப்பல்லா கடைங்கலே இல்ல சாப்புற கட
டேய் இப்ப மார்பத்துலந்து ரைஸ் வந்து அப்பா அன்னைக்கு போய் சாப்டேன்டா அதே நூத்தி நூறா நூத்திருவதா தெர்ல
உம்
ரெண்டாள் சாப்புற மாரி போட்டான்டா சாப்ட முடில அந்த ரைச
பரவாயில்லயே ஆனா இங்க நிறைய கட புச்சு புச்சா கட வன்ட்டுகுதுறா இப்ப இந்சைட்ல எதோ இந்த மீன் மார்கெட்டு பக்கத்துல கட வன்டுகுது அந்த கடையில சிக்க சிக்கன் இது பொக்கோடா பீஃப் நிறைய போடுறாங்கப்பா உன்னொரு கடையில பாரு
ஆஹ்
இந்த தள்ளுவண்டி கடைலயே பிரட் ஆம்லட்டு பிரட் சான்வெஜ்ஜு பிரட் இதுவு அதுலயே பர்கர் இது பண்ணி டோஸ்ட் பண்ணி தராங்கடா
ஆஹ் இவ்ளோ டெவலப் ஆயிட்டுக்குது கவரப்பேட்ட
ஆஹ் பிரெஞ்சு ப்ரைஸ் இர்க்குது தள்ளுவண்டி கடைலே சென்னையிலல்லா போ பாப்போமே வீடியோ வீடியோ மேரியா
அதுதா எங்கூர்லலா இந்த கடையில போட்டாங்க சி ஆஹ் நல்லா சேல்ஸ் ஆவுன்டா எங்க ஊர்ல இந்த மாரி போட்டாங்கன்னா ஒரே ஒரு கட இருந்தா கூட
ஆஹ் ஆனா ஆளுங்க கம்மி எடத்துல யாரு அந்த சைடு வந்து போட மாட்றாங்கோ
ஒரே ஒரு பேக்ரி இருந்தா கூட நல்லா சேல்ஸ் ஆவு யாரு வெளியே கூட போ மாட்டாங்க எல்லா இங்கயேகுதுல்ல எல்லா இங்கயே வந்து வாங்கிப்பாங்கோ
என்னா பண்றது ஒரு தரவ ட்ரை பண்லான்னு சொல்லி காசு தூக்கினே போலா ஐஸ்கிரீம் கடைகிலா புச்சுபுச்சா தொறந்து வெச்சுகராங்க கவர்பேட்டைல அங்க அங்க பேகரிங்க வேற ஓப்பன் பண்ட்டுகுறாங்கோ கஃபேவேக் காவருப்பேட்லப் நாலஞ் அஞ்சு கஃபேடா கஃபேல
இர்றா இப்ப ரைஸ் கடைங்க இத்தினி இகுது பாத்தியா
ஆ
இதே எங்கூர்ல வந்து கரெக்டா அ இங்க ஒன்னே ஒன்னு ஓப்பன் பண்ணாகூட போதுன்டா பாஞ்சால கீஞ்சால எல்லா இங்கேதாலு வருவாங்க
ஆமாடா சொன்ன மாரி டே காவாருபேட்ல எத்தன ரைஸ் கட தெரியுமா தோ இங்க தோ நீ எங்க வீட்டான்ட தோ இந்த காய்கறி கட்ல ஒரு ரைஸ் கட ச அங்க ஒரு ரைஸ் கட சத்தே ட்ரேனி கட ரெண் ரைஸ் கட சத்தே தாய மூன் ரைஸ் கட இருதே
ரைஸ் கடைக்கு பஞ்ச இல்லடா கவர் பேட்டனா ஏன்னா இப்போ கனங்கோட்ட சிறுவோடா பாஞ்சால எங்க ஊரு கிம்பூர் இந்த அஞ்சு ஊரு வந்து மாறுபடுதா வரு ரைஸுன்னாவே
ரைஸு ச இது எல்லாமே அதா
ஆ இப்ப வந்து ஒரே ஒரு ரைஸ் கட தெறந்தா கூட அவள்த வந்துரு நல்லது இதுவாவன்டா
அதுக்கு ரைஸ் கடைகு லைசன்ஸ் வாங்கனு கடைகு லைசன்ஸ் வாங்கன்டா அதான்டா உங்க ஊர்ல பிரச்சன
எங்க ஊர்ல கூட ஒரு லைசன்ஸ் வாங்கனா
ஆ
டேய் எங்கூர்ல லைசன்ஸ் வாங்கலனா கூட ஒன்னுல்டா பா நைட்ட என ஒரு கனவுச்சு அது கூற நைட்டெடு கனவு ஒன்னு வந்ச்சுறா
இன்னா கானவோ
இந்த இது கரண்ட்டு பில்லு கட்லனா இவெ வருவாங் பாரு
வந்து புச்டாங்களா
சோலவேலியே எங்க எங்க வீட்டு பக்கதுல எங்க சித்தப்பாங் வீட்டு இல்ல ஏ சில போடுகறாங்கலே இரே ஜெசின ஜெசிக அவெ அப்பா
ஆ ஆ
பா ரைடு வந்தாங்கப்பா எங் வீடு வந்து எதோ சின்ன வீடுதே சி ஏ சி எல்லபா எங் வீட்ல ஏ சி இல்ல இல்ல
ஆ
சனல இவ்ள அவ்ளோ கர்ண்டு வெளிக் மாட்டாங்கோ இவீ வீட்ட பாத்தனா ஏ சி விலிகி ஏ சி இருகுது கொல்லா இவுரு வீட்டுல் பூந்ட்டாங்கப்பா பூந்ட்டு எதா கரண்ட்டு பில்லு எங்க மீட்டர் பாக்சே காணுமே பேருக்கு எந்தே மாட்டேவச்சகிரிலான்ட்டு அடா இப்ப அஞ்சு லச்சர ஃபைனு போட்டான்டா
கனவுல்யே
ஆயிராங்கோ ஆ கனவுல்டா அவுங்க ஆயிராங்கோ சார் சார் இத்மேரி இன்மேர்ப் பண்ண மாட்டோங் சார் உங்குளுகு ஒரு லச்சமா ரெண் லச்சங் கூட தந்தர் சார் அஞ்சு லச்சோர் ரொம்ப ஓவர் சார் இந்த லாஸ்ட்டு வாரே மட்டு கொடுங்கோ அவ்ளோக் கெஞ்சரா அவெ அயாத கொறைக் கேகறாங்கடா அந்தாள் இல்லட் நீங் இந் மேரி கேட்டுனே இந்திகினா ஒடனே ஏத்தினேருப்பே இது நீங்க கவுர்மெண்ட் ஏமாதன்ந்து இது இது கவுர்மெண்டுக் தெரிஞ்சா அவுள்தா நீங்க உங் வீட்டுகு சீல் வெக்கிறம் பாரு ஆயிர்வா அப் ப்பின் அவெ சொல்றா இவெ இன்னாப் பண்றனேத் தெரியது அதுப்பா எவ்ளோக் கடன் தெர்மா வாங்கிட்டாங்கா கடமைகி எப்டியே அட்ச்சுர்றாங்கடா அப்பத்துல்ந்து எங்க ஊரு எல்லாப் பயிந்துகினு இந்தக் கூர வீட்ல கூடோ ஆ கூர வீட்ரு கூட மீட்ரு பாசி இஷ்டாகடா
ஆனா மாட்ரன்டா அப்டியே மாட்டுவீங்க நீங்க ஒரு நாளு யார்னா ஒரு ஆள் மாட்டுவா
ஆ
டேய் நீ ஏப் பாகலடா டே நாங்க ரெண்டவரு ஒரு நைட்டு நைட்ல கூட எத்தனா ஒரு அஞ்சவுரு ஏ சி ஓர்றதுக்கே எங்களுகு மாச் மூனாயர் ரூவா கரண்ட் பில் ஏத்னா கரண்ட் பில்லே இல்லனு வருஷ கணக்ல யூஸ் பண்றாங்ளே
ஏய் ஆமாடா ஏ நா கூட ஏசி போட்டா ரொம்ப ஆவோன்டு இருந்தே எப்டியோ மாசமே மூனாயிரோ நாலாயிரோ வராது
நீங்க ஏசி போட்லனா கூட பரவால்ரடா நீங்க கம்மியா தா யூஸ் பண்ணீங்கன் வச்சுக்கோ ஆனா நீங்க பொறந்தது நீ பொறந்தல இருந்தே ஒரு பதினஞ்சு வருஷமா நீங் கரண்ட் பில்லு கட்ல அதே நீ மினிமம் ஆ மினிமம் ஒரு ஒரு மாசோ உங்ளுக்கு வெறு ஐநூறு ரூபான்னு வருதுனா கூடோ எத்தன மாசோ எத்தன வருஷன்டா போயி
அது எல்லாத்துக்கு ஒரு தட கணக்கு போட்ருவோ
கணக்கு அப்றோ ஃபைனு வெறு ஐநூறு ரூபான் கணக் போட்டதுக்கே எங்கள மாரி மாசோ ரெண்டாயிர் ரூபானா கணக்கு போடு வர்ஷத்துக்கு இருவத்துரெண்டாயிரோ
ஓ
ஆ வருசத்து இருபத்தி ரெண்டாயிரண்ணா ஒன்றரை லட்சோ ரெண்டு பத்து வருஷத்துக்கு ரெண் எ ஒரு லட்சம் மேலடா
டேய் செரி எங்க ஊரளவோட ஒ ஒருத்தங்க கரண்டு பில்லு கட்றாங்கடா பாஞ்சுலிக்கீமு ஊர்ல யாருமே கட்றது இல்லடா
சரி சரி
அது தா நானு சொல்றே ஸ்ரீவைண்டம்ல கூட யாரு கட்றது இல்லே எங்க ஊர் பக்கந்தா ஏதோ ஒ ஒருத்தர் கட்றாங்கடா அவ்ளதான்டா இந்த அரிசன் அரிசன் கூட சொன்ன பாத் தியா கரண்டு பில்லு கட்றாங்கன்னு அது வந்து ஒரே வாடிதா பாத்தோ கரண்டு பில்லு கட்டுனது அது எவ்ள தெரியுமா வெறு முன்னூற் ரூபாவோ நானூற் ரூபாவோ அந்த அளவு மிச்சமாடா யூஸ் பண்ணிப்பாங்க
ஏய் இத்தனைக்கு அரிசுனா வீட்லா சின்ன வீடுதா ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஓட்றத கண்டிஷனா குட்த்துறே கிஃப்ட்ஸுன்னு சொன்னா பாரு
ஏய் அவ அதெல்லா நம்பாதடா டேய் வெளிய ஒரு லைட்டு உள்ள ஒரு ரெண்டு லைட்டு இருக்துடா அப்றோ ஃபேனு ஃப்ரிட்ஜு இதுகெல்லா எவன்டா வெலிகா அவ வீட்டுல இருந்து எனி டைமு ஓடுன்டா ஃபேனலா ஃபேனு லைட்டு எனி டைமு இருக்குன்டா
டேய் அதெல்லா கம்மி ஓல்டுறா இர்ரா விரா அதுக்கே அவுங்ளுக்கு நானூற் ரூபா வருத் துனா உன்னு வாஷிங் மிஷின் னு இன்னு ஒன்னு ஒரு ஃபேனு பெரிய வீடா இருந்தா இன்னு ஒரு நால் லைட்டு யூசாவு
ஆ
ஏனா உங்க வீட்ல அப்பித்தான இருக்க நீங் உங்க வீட்ல நாலு ஃபேனு இருக்கு உங்க வீட்ல எல்லா எல்லா சைட்லயு நீங் லைட் போட் வச்சி இங்க பாத்ரூம் போம்போது லைட்டு அப்ப அவுங்ளுக்கே நாலாயிர் ரூபான்னா உங்களுக்கு மாசோ ஆயிரோ ரூபான்ன வரத்தேவல்ல நானூற் ரூபான்ன
இப்ப புது வீர புது வீடு வேற கட்டிங்கிறோமா எங்க பாத்தாலு லைட்டு
அதான்டா அப்பமா அப் பாத்துக்கோ மினிமமா அப்ப நீங்க நார்மலி செச்சு உங்க உங்க ஊர்ல ஒரு ஆளுகா ஆயிர் ரூபா வருன்டா
இப்ப ஒய்ஃபை போட்டா அதுக்கு வேற தனி பில் ஆவுமா
ஆமா அது கரண்டஷ
அது ரொம்ப ஆவுமா இல்ல கம்மியா ஆவுமா
கம்மியா தா இருக்கு ஆட்டோ
ஏனா ஒய்ஃபை வாங்கனுனு ஒரு ஐடியால இருக்கறேன்டா இப்ப ஆய்யர் ரூபா இருக்கு ஒடொ ஒரு ஆயிர்த்தி ஐநூறு ரெடி பண்டு ஒய்ஃபை வாங்கிடுவே வாங்கினா வீட்ட விட்டே போத்தேவல்டா வீட்லே உக்காந்திப்பேன்டா
ஸ்ரீகாந்த் அவ்ள டே என்ன அழகா ஸ்ரீகாந்த டேக் பண்ணி கேல
டேய் கேட்ட தர மாட்றாக நா என்ன பண்ண போறே அவ்ளோதா பாஸ்வேர்ட யாருக்கு சொல்ல மாட்டே
ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்டு பார்றா தருவா
கேட்டே ஒரு ஆயிரரூவா குடுறா ஒய் ஃபை வாங்க போறேனானு
அ
அதோட மூச்சு பேச்சு எதுமே இல்ல அமைதி ஆயிட்டா
டே நா வாங்க போறே அப்ப நா பாஸ்வேர்டு சொன்னா கே இது பண்ணாதடானு சொல்று ஒரு வார்த்த ரீட்டன் வாங்குறதுக்கு முன்னாடி
அது ஏ அப்பனு கேட்றே நானு இப்ப ஒரு ஐநூறு ரூவா குடு பா மீதி காச போட்டுகிறேனே அவரு வாயத்தெறக்கலடா ஏனா இப்ப அவ வுட்ல வந்து இத்தினிக்கு அவ வீட்ல வந்து எனக் மட்டுதா டவர் கெடைக்குது ஒரே பாயிண்ட்டு ஃபோன் மட்டு பேசலா இல்லடா இவனுக்கு மட்டு தா வீட்ல இருந்து ஃபோன் மட்டு பேசலா மீத யாருக்கு வேற யாருக்கு டவரே கெடைக்காது
செரி இங் ஒய் ஃபை போட்டலா நெட்டு தான யூஸ் பண்ண முடியு
சேரி சேரி இரு எனக்கு ஒரு ஃபோன் வருது இரு நா பண்றே இரு
கட் பண்றியா
ஆ இரு பண்றே